சொல்லுங்க சொல்
உம் இப்பாத்தீங்கன்னா அந்த காலத்துலேலா ஒரு அஹ் பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க ம் அதாவது ஆஹ் பெரிய பொண்ணாயிட்டாங்க அப்டினாக்கா அவங்கள வந்து படிக்கல்லா வெளில அனுப்ப மாட்டாங்க வெளில எங்கயுமே அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் திருமணந்தா அப்டிங்கிற மாரி சொல்வாங்க இல்லையா அதுல நாம வந்து அந்த காலத்துல பாத்தீங்க அப்டின்னாக்கா ஹ ஒரு பொண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறந்தா வந்து பெரிய பொண்ணா ஆவாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சாவது படிக்கிற பொண்ணா இருக்கட்டு இல்ல ஆறாது படிக்கிற பொண்ணா இருக்கட்டு வந்து அஹ் பெரிய பொண்ணாயிடுறாங்க அதுக்கான காரணோ வந்து என்ன நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் முறையா ஆ
ஆமா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு தலைப்பெடுத்துட்டு வந்திருக்கீங்க இப்ப பாத்தீங்க அப்படின் னா
உம்
அந்த காலத்துல அப்படின்னா பத்தாவ்து படித்து முடிஞ்சு பண்ணென்டாவது படிப்பு முடிஞ்சுமே ஆஹ் அந்த மொகப்பு அப்படீன்றது வந்து நெறைய பெண் பிள்ளைகளுக்கு ஹ ரொம்பவே குறய தாமதமாக ஒரு செ செயல்பாடாதா இருந்தது ஆனா இப்ப காலகட் டத்துக்கு அப்டீன் பாத்தீங்கன்னா ஆஹ் நீ உ வீட்டுக்கு ஓ முகப்பெண் பூச்சசெறித ங்கிறது வந்து ஐந்தாம் வகுப்பு அ ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள்தா இப்ப வந்து பெரிய அளவுல வராங்க அப்டின்னுதா நா நெனைக்கிறே ஏன்னா அஹ் அதாவது ஆஹ ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வந்து அந்த காலத்துல வந்து அ ஒரு பெரிய மனிதி அப்படின்ற ஒரு ஒரு நிலமை வந்தது அதுனால இப்போது பாத்தீங் ஏ அப்டின்னாக்கா ஒரு ஐந்து ஆறாம் வகுப்புல வந்திருக்கு அப்டீனா வந்து அது பெரிய ஒரு அ கவலைக்கிடமான ஒரு செயல்பாடு அப்டீன்னுதா சொல்லணு ஏனா அந்த அதுவந்து கொழ பிஞ்சு கொழந்தைகள் அவுங்கெல்லா ஒரு எட்டாம் வகுப்பு கூட தாண்டாத ஒரு கொழந்தைகளுக்கு என்ன ஒரு சூழ்நிலை அது என்ன ஒரு நடைமுறை அது எப்டி அப்டின்றதுல்லா கையாளத் தெரியாது. இல்லைங்ளா குழந்தைகள நெனைக்கும் பொழுது ரொம்ப ஒரு கவல கவலப்படகூடிய ஒரு செயல்பாடு அப்டின்னு கூட சொல்லாங்க ஏனா இயற்கை வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றத்த கொண்டு வந்துட்ருக்கு அப்டின்னு சொல்றத விட அப்டீனு சொ ல்றதா இல்ல வந்து உம் மக்களுடைய அஹ் உணவு பழக்க வழக்கங்களால இவ்வளவு பெரிய மாறுபாடுகள் வந்ததா அப்டின்னே நம்ம வந்து மிக கேள்விக்குறியான ஒரு செயல்பாடுதா ஏனா இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் அடு அதிகமான் நா இப்ப எனக்கு தெரிஞ்ச காலங்கள் எலாம் பாத் னினக்கா ஆஹ இட்லி அப்டி ச இட்லி அப்டின்னு போட்டு சாப்பிடுறதே வந்து ஏதாவது விசேஷ நாட்களா இருக்கட்டு அது அதாவது பெரிய பண்டிகை நாட்கள் அந்த மாதிரிதா இட்லிக்கு போட்டு ஆஹ் ஒரு அதிகபட்சம் ஒரு இரண்டு நாள் தா வெச்சு சாப்பிடுவாங்க மாவேஅந்த இட்லி மாவு அப்டிங்கறதே ஆஹ இன்னைக்கி அரைகுறவங்க இன்னைக்கி எனக்கு இரவு அழைக்கிறாங்க அப்டின்னா நாளை பொ நாளை பொழுது காலை நாளை இரவு அவ்வளவுதா மாவு வச்சு பயன்படுத் ஏன்னா அந்த காலத்துலாம் பிரிட்ஜி அந்த எ அந்த மாதிரியான ஒரு செயல்பாட எல்லா இல்ல அதனால பெரிய பெரிய அளவுல வச்சு எதவுமே வந்து பயன்படுத்தலை ஆனா இப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு பிரிடட்ஜ் இருக்கு அப்டின்ற நெலமைக்குை கூட மாறி இருக்கு அப்டின்னு சொல்லலா அதனாலே ஆஹ் இப்போ ஒரு முருங்கை கீரையா இருக்கட்டு அல்லது ஒரு முருங்கைக்காயா இருக்கு ட்டும் அதை வைத்து ஒரு எ எவ் எந்த அளவுக்கு எளிமையான ஒரு உணவை தயாரிக்க தயார் செய்ய முடியு அப்டின்னு பாத்து எல்லாம் சாப்ட்ட காலங்கல்லாம் இருக்கு தோழி ஆனா இப்போ பாத்துட்டீன்கனாக்கா வாங்கி நம்ம எல்லாத்தையும் மொத்தமா பிர்ஜர்ல வச்சிரோம் கொண்டு போயிட்டு மாவே அரச்சு வச்சிரோ வரத்துக்கு ஏழு நாளைக்கு எட்டு நாளைக்குன்னு மொத்தமா கொண்டி அரைச்சு வச்சிறோ ஏன்னா நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனம் அழுப்புப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து செய்யறது இல்ல அப்டின்னுதான் நம்ம வந்து நெனைக்கணும் சோ இதனால பணத்தை பழக்க வழக்கங்கள் மாறனதுனால கூட இந்த ஒரு செயல்பாடு நிகழ்வது அப்படின்னு கூட சொல்லலாம் தோழி அஹ் நம்முடைய உலகங்கல வந்து ஆஹ் ளவு நா பேசுறேனே தோழி
பேசுங்க நீங்க பேசுறது எனக்கு எடையில கேக்க மாட்டதுக்கும்ன்னு தான் சொல்றேன் சொல்லுங்க
ஆஹ் அ நம்மளுடைய பழ பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து தே அ நம்ம மாத்தனு து திரும்பவும் அதுக்காக திரும்பவும் வாரத்துக்கு ஒரு முறை இல்ல பண்டிகை நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து இட்லி செஞ்சு சாப்பிடணும் அப்டின்னு சொல்ல வரல
ஆ
ளுக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து அந்த இட்லி மாவு அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்ப நா இப்ப இன்ற இரவு நான் இட்லிய இட்லிக்கு நா அரைக்கிறே அப்டின்னா நாளை பொழுது இரவும் கூட நம்ம பயன்படுத்தலாம் அதக் தாண்டி நம்ம ஏழு நாள் எடு எட்டு நாள் வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கறது நம்ம உடல்ல ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துது அப்டின்னு உதாரணத்துக்கு இந்த இட்லி மாவ தான் நான் சொல்றேன் தவிர அதனால தா இந்த ஒரு குறை வருது அப்படின் நா சொல்ல அதே மாதிரி அப்ப பாத்தீங்கனா ஒரு நல்ல நாட்களா கெட்ட நாட்களா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு ஞாயிறு தோறாஇருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு அசைவ உணவு அப்படின்னு எடுக்கறாங்கனா இங்க அதிகமான ஒரு பிராய்லர் கோழி அப்படின்றதல்லா வந்து நட நடைமுறையில இல்ல அப்டின்னு தா நா நெனைக்கிறே ஏன்னா எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கோழி இருக்கு அப்டில்லா எனக்கு அவ்ளோ தெரியாது தோழி ஏன்னா ஒவ்வொருத்தருட வீட்லயுமே ஆடா இருக்கட்டு கோழியா இருக்கட்டு மாடா இருக்கட்டு அது நல்ல அதுதா வந்து அந்த போலியா வந்து நம்ம நல்ல நாளும் போறது
ம்
இல்ல ஏதோ விசேஷ அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லன்னு தான் தொழி சொல்லணும் இப்ப நீங்க சொல்லுங்க தொழி
ஆமாங்க தொழி நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல வந்து நம்ம வீட்லயே வந்து கோழி எல்லாம் வளப்போ ஒரு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வர நிகழ்ச்சியா இருந்தா கூட நம்ம வீட்ல டக்குன்னு பாப்பாங்க ஒரு கோழி அடிப்பாங்க சமைச்சு அன் அன்னைக்கே முடிஞ்சிடும் சாப்ட்ருவோ இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா பிராய்லர் கோழி வந்து ஏதோ ஆ ஊசி மூலியமா வந் வருது அப்படின்லா சொல்றாங்க அதனால வந்து அந்த கோழி வந்து இப்ப கொஞ்ச பெருச பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்லா சொல்லி இப்ப வந்து சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான உணவு பழக்க வழக் க்கங்கள் அப்புறம் வந்து இந்த பீஸா பர்கர் அதெல்லா சாப்பிடுறது அப்படிங்கறது நா வந்து தப் ப்போ அப்படின்னு சொல்ல வல்ல எப்பயாவது சாப்ட்டோம் அப்படின்னாக்கா ஓகே ச சரி அப்படின்னு சொல்லலா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சின்ன கொழந்தங்க வந்து கேட்ட அப்படின்னாக்கா அது திடின்னு சொல்லு எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லு அ எனக்கு இன்னைக்கு வந்து கறி இருந்தாதா சாப்பிடுவே சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாதா சாப்பிடுவே அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாம் வந்து நேறையவே இருக்குங்க இல்லையா அந்த மாதிரியான உணவுக வகைகள்னாலேயே வந்து அ இந்த மாதிரியான மாற்றங்கள் அடைந்திருக்கு அப்பன் கூட நம்ம சொல்லலா அ சொல்லா
ஆமா ஆமா அப்ப பாத்தீங்கன்னா அ இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொ சொல்றோ அப்டினா இப்ப வந்து நா நீங்க எ எங்களோட நாட்கள்லா பாத்தீங்க அப்டின்னா சொ அதிகமா அம்மிங்க அப்டின்றதா தோழி பயன்படுத்தணு நெறைய விஷயங்கள்ல வந்து ந தேங்காயக்கிற நம்ம ஒரு சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதிகமா பயன்படுத்தக்கூடியது வந்து அம்மி ஆட்டுக்கல்லு அதாவது க்ரைண்டர் சொல்லக்கூடிய அந்த மாரியான ஒரு ஒரு செயல்பாடதா நம்ம பயன்படுத்தணு ஆ எப்ப வந் து பாத்தீங்க அப்டின்னா அந்த அம்மி வந்து து அம் இப்ப ஒரு ஒரு நூறு பேர் நூறு வீடு இருக்கு அப்டினா நா நூறு வீட்டுல பத்து வீட்டுல அந்த அம்மி இருக்கா அப்டின்னா கண்டிப்பா இல்ல அப்டின் தா தோழி சொல்லனு ஏனா ஏனா அந்த அம்மியா இருக் எல்லாம் இப்ப இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியாவே ஆயிடுச்சு தோழி ஏனா ஏ எங்க வீட்லல்லா குடுக்கல அப்டின் சொல்லி நாங்க பயன்படுத்துனோ ஆனா இப்போ எங்க வீட்லயு இருக்கா அப்டின்னா பாத்தா தெ அ தெரிலன் தா நம்ம சொல்லனு கல்ல வந்து கொஞ்சோ ஆட்டி அ அ அத வந்து நம்ம பயன்படுத்தினம்போது கூட நமக்கு உடல் வந்து ஒரு நல்ல ஒரு அ மாற்றங்கதா இருக்கட்டு ஒரு நல்ல செயல்பாடுகளா இருந்துச்சி
ம்
ஆனா இப்ப வந்து நம்ம வந்து அந்த ம் அ அரிசி ஊற வக்கறமா கொஞ்ச க்ரைண்டர்ல போட்டு ஒரு பத்து நிம்ஷோ அல்லது இருவது நிமிஷோ போட்டு ஆட்றமா ஆ அதோடயே நமக்கு அந் த முடிஞ்சிருது ஏ ஏனா நம்ம வந்து இப்ப இருக்கட்டு அம்மியா இருக்கட் அப்பல்லா பாத்தீங்கனா ஒரு தேங்காவா இருக்கட்டும் இல்ல ஒரு சட்னி அரைக்கிறதா இருக் நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து அம்மி கல்லதா நம்ம பயன்படுத்துனோ இப்ப வந்து இருக்கா அப்டின் பாத் தா இல்ல ஒரு இடிக்கல்ல கூட வாங்கி வெச்சுக்கறாங்க ஏதாது ஒரு ட்னிக்கு அரைக்கறோ சட்னிக்கு சோம்பு அது போல விஷயங்கள் அதாது நம்ம தட்றோ அப்டின்னா அந்த அம்மி கல்ல தா வச்சு தட்டுவாங்க அதா அந்த பூண்டு தட்டுறதா இருக்கட்டு அம்மிய ஏனா அந்த கல்ல தூக்கறதுக்கே நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு தெம்பு வேணு ஆனா இப்ப வந்து உள்ள நெலமைக்கு பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒரு ஆஹ் அது என்ன அ ஒரு ஒரு இடிகல்லு அப்டின் சொல்லி நம்ம கைலே வெச்சு இடிக்கக்கூடிய ரொம்ப சின்ன ஒரு இடிகல்லா வாங்கி வெச்சுக்கிறாங்க இதனால கூட வந்து நமக்கு வந்து உடல் சோம்பேறித்தனம் அல்லயா உடல் பருமன் அது போன்ற நிகழ்வுமே வந்து வருது அப்டினு தா சொல்லி நா நெனைக்கறே க்கு இதனால கூட கொஞ்ச இ இந்த மாரி இது அதாது சிறு வயதிலே வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் அப்டினு அப்படின்னு கூட இருக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறே தோழி
உம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா அஹ் அந்த கால த்துலலா வந்து ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அதாவது பூப்படஞ்சுட்டாங்க அப்டின்னாக்கா அவங்கள வந்து வெளில போக்கூடாது அப்டின்லா சொல்லுவாங்க இல்லையா வெள்ல போக்கூடாது படிக்க கூடாது அப்டின்ல்லா து நெறைய சொல்லுவாங்க அதாவது அந்த ஒரு ம் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்புன் சொல்ட்டு அந்த ம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு அப்டினாக்கா அதுக்குலா படிப் புல்லா வேண்டா அஹ் வீட்லே இருக்கட்டு அதுக்கப்பறோ அப்ப இதுக்கப்பறோ வந்து அது படிச்சு என்னா பண்ண போது அப்பின்ல்லா சொல்லுவாங்கல்ல
ஆமா கண்டிப்பா அப்டியெல்லா பண்ணாதனால் க்கல்லுமே இருக்குதா ஆஹ் ஆனா வந்து இந்த எழவுல வந்து அந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ அ அவருங்கக்கெல்லா வந்து அந்த பழக்க வழக்கம்ங்கிறது இது ரொம்ப நிறயவே இருந்தது அப்படின்னுதா சொல் தோழி சொல்லணு ஏனா அவுங்கெல்லா வந்துட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சு அப்படின்னா அவுங்ல்லா எது என எனக்கு எனக்கு என் கூட படிச்ச கோழிகள் எல்லா சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள் அதெல்லா அஹ் அவுங்கெல்லா வந்துட்டு அதிகமா வந்துட்டு வெல்ல வெளிய வெளிலயே அனுப்ப மாட்டாங்களா ஹிக்ஹம் இந்த படுகா நீரல் அப்படி போன்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ளயே அவுங்கல வந்து கொண்டு வந்துருவாங்களா அது குழந்தைகளா இருக்கும்பொழுதே வந்து அந்த ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படி எல்லாமே நா கேள்விப்பட் ட்டு இருக்க அதே மாரி நம்ம அப்படி எந்து கலர போட்டும் ஹ் அவுங்களுக்கும் வந்து இப்போ ஒரு பெரியப் பொண்ணாயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த வயோடையே நிறுத்தி நிறுத்திருவாங்ளா பள்ளி செல்லாம வெக்கிறதுக்கு என்ன காரணோனு சொன்னா காலகட்டத்த ப நினைச்சு பயந்துகிறோ அப்படி எல்லா நிருத்தி வெச்சிறந்தாங்க ஆனா இப்போ அப்படி நினைச்சீங்கன்னாக்கா அந்த மாரி எல்லா இல்லனா கொழந்தைகள்தா இப்ப அஞ்சாவது வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே வந்து ஆஹ் மூப் அடயறாங்க அப்படின்னா அவங்கெல்லா எப்படி கிளப்ப மா இருந்தா அது அவுங்களுக்கு அஹ் வாழ்க்கை தரம் என்ன ஆகும் என்றதே ஒரு பெரிய கேள்விக்கூறா போயிடுது
அந்த மாரி இப்போ வந்து ஆஹ் பெண்கள் வந்து சாதிக் காத துறை அப்டிங்ற இதுது வந்து இல்ல அப்ன்னு சொல்லா அந்த காலத்துல முடக்கி வெச்ச மாரி வந்து இந்த காலத்துல வந்து அப்டி எல்லா இல்ல சே சின்ன வயசா இருந்தாலுமே சரி கொஞ்சோ பெரிய பொண்ணாவே இருந்தாலுமே அவங்கள வந்து முடக்கி எல்லா வெக்கிறது இல்ல இப்போ வந்து ஒரு பெண் சாதிக்காத துறை அப்டிங்கறது ஒண்ணுமே இல்ல ஆஹ் செவ்வாய் கிரகத்துக்கு வரைக்கு வந்து ஒரு பெண் வந்து பேய்ட்டு வந்திருக்கு க்கா இல்லயா அத பத்தி வந்து நீங்க என்ன தோழி நெனக் கிறீங்க தோழி இது வந்து மீண்டும் ஒரு அழைப்புல வந்து இத பத்தி பேசலாந் தோழி நன்றி தோழி